பேசலாமா ஆ வணக்
ஆம் பேசலாம் தோழி நல்லாருக்கீங்ளாத் தோழ் வணக்கோ தோழி நல்லாருக்கீங்ளா
நா நல்லாருக்கம்மா நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கு தோழி வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
ம் எல்லாரு நல்லாருக்காங்கம்மா
சரித் தோழி ஆனாத் தோழி எனக்கு ஒரு சந்தேகந் தோழி நா பத் தீங்கினா இப்ப மொட்ட மாடில நிக்கிறே அ இந்தப் பூக்கள் எல்லாத் திமே நா வந்துப் பாக்கறத் தோழி ஏன் தோழி ஒவ்வொருப் பூக்களு ஒவ்வொரு கலர்ல இருக்கு இப்போ வந்து மல்லிகப்பூ பாத்தீங்கினா வெள்ளக் கலர்லருக் கு செம்பருத்திப் பூ பாத்தீங்னா செவப்பு கலர்ல இருக்கு அதே மேரி ஏந்தோழி அந்த மாதிரி ருக்கு இப்ப பூக்கள்னா எல்லாப் பூக்களு ஒரே மாதிரியான கலர்லருக் க்க வேண்டியதானத் தோழி இப்ப இலைகள் பாத்தீங்னா எல்லா இலைகளுமே வந்து பச்சையாதா இருக்கு அதே மாரிப் பூக்களுமே அதே மாதிரி இருக்க வேண்டியதானத் தோழி ஏன் தோழி கலர் கலரா இருக்கு
இல்லமா அது வந்து இயற்கை இல்லையா இதுக்கு சந்தேகோ எப்டி உங்ளுக்கு வந்துச்சி இது வந்து உங்ளுக்கு இயற்கை வந்து இப்ப எல்லா மனிதர்களு ஒரே மாதிரியாவா இருக்காங்க அந்த மாதிரி இல்லைய இல்லையா அதே மாதிரிதா இல்லைகளு பாத்திங்கண்ணா பச்சையாவே வெள்ளையு பச்சையு கொண்ட இலை கூட என்னோட தோட்டத்துல இருக்குமா
ஓ அப்டியா
அது வந்து இயற்கை மாது ஆ செம்பருத்தி அது அதுல பூக்குமா சிவப்பு செம்பருத்தி அதுல பூக்கும்
அப்டியே சரி தோழி நீங்க சொன்ன மாதிரி அது வந்து இயற்கை எல்லா கிடையாது இப்போ நார்மலாவே இயற்கையாவா பார்த்தீங்கன்னா நம்ம வானவில் பார்த்தீங்கன்னா ஏழு கலர்ல இருக்கு இல்லையா அந்த ஏழு நேரத்திலுமே நம்ம பூக்கள் பாத்துருப்போ கரெக்டா ஆ அந்த பூக்கள் மேல பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி அந்த வானவில் வந்து அந்த சூரிய ஒளி படுறதுனால அந்த வானவில் பார்த்தீங்கன்னா அது எப்டி அது கலரு எப்டி அந்த அளவு அதுக்கு வெப் கொடுக்குதோ எப்டி அந்த அளவுக்கு வெளிச்ச கொடுக்குதோ அது கேத்த மாதிரியி அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு கலரும் பாத்தீங்கன்னா நமக்கு வரும் இல்லயா பூமிக்கு நம்மளால கண்ணால பா பாக்களா இல்லயா அந்த வானவில்ல
இப்போ அந்த பூவா இருக்கட்டும் ஒரு காயா இருக்கட்டும் இயற்கையாவே ஒரு செடியா இருக்கட்டும் இப்ப செம்பருத்தி பூ ஏய செவப்பு கலர்ல இருக்குன்னா அந்த சூரிய ஒளி அந்த விஜ்யான்னு சொல்லுவோ ல அந்த எல்லா கலருமே பாத்தீங்கன்னா அந்த பூக்கள்லயோ அந்த காய்கறிலயு படும் இப்போ அந்த பூக்கள் பாத்தீங்கன்னா எல்லா ஒளியையுமே வாங்கிக்கு வாங்கிக்கிட்டு அதுக்கு புடிக்காத கலர்னு ஒரு கலர் இருக்கும் இல்லையா அதுக்கு எனக்கு இந்த கலர் எனக்கு பிடிக்காதுப்பா எனக்கு செட் ஆகாதுப்பா அப்டின்னு சொல்றோம்ல அதுக்கு ஆபத்துன்னு ஒரு கலர வந்து அது உணரு அந்த உணர்ற கலர தா அது வந்து வெளிப்படுத்து உங்களுக்கு புரியுதுங்ளா அந்த வெளிப்படுத்தும் போதுதா அந்த ஒவ்வொரு பூக்களு ஒவ்வொரு கலர்ல இருக்கு ஆமா அதனால தா ஒவ்வொரு ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு கலர்ல் இருக்குது அதுக்கு வேணா எனக்கு புடிக்கல அப்டிங்கற கலர வந்து அது வெளிப்படுத்துது அதனால அப்படிங்கற நிறத்த வந்து அது வெளிப்படுத்துறதுனால தா அந்தந்த செம்பருத்தி பூ செவப் ப்பா இருக்கு மல்லிகைப்பூ வெள்ளையா இருக்கு இப்ப ஏய எல்லா இலைகளும் பச்சையா இருக்கு அப்டின்னா அதுல பாத்தீங்கன்னா பச்சையம் அப்டிங்கற ஒரு நிறமி இருக்கும் அது மூலியமாதா அது வந்து சுவாசிக்குது சாப்டுது எல்லாமே பண்ணுது இப்ப சூரிய ஒளிய பயன்படுத்திதா அதுக்கு தேவையான சத்துக்கள அது வந்து இழுத்துக்குது இப்ப பாத்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ அதிக அளவு
நீங்க சொல்றது உண்மதா அந்த சில இலைகள் வந்து எங்க வீட்ல இரு க்குற இலைகலே பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்திலு பச்சை நிறத்திலு கலந்த நிறத்ல தா இலைகள் இருக்கு
ஆமா இப்ப இலைகள்னு பாத்துக்கிட்டா எல்லா இலைகளுமே பாரு பச்சை நிறத்துல மட்டு்தா இருக்கும் ஏன்னா அந்த பச்சை நிறத்துல இருந்தா மட்டும்தா அது உயிர் வாழுது அப்டின் அர்த்தம்
அழகுக்கு பயன்படுத்துற செடிகள்ல்லா பாத்தீங்கன்னா பல வண்ணங்கள்ல இருக்கு இல்லயா இலைகள் அதோட காம்புகள் அந்த மாதிரிலா
அதெல்லா வந்துட்டு செயற்கை செயற்கையான வண்ணங்கள் உள்ளது அதெல்லா
இல்லம்மா இப்ப என்னுடைய தோடத்துல பாத்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி என்னுடைய தோட்டத்த பாத்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி செடி இருக்கு அந்த செம்பருத்தி செடி பாத்தீங்கன்னா அந்த இலை வந்து பாதி வெள்ளையாவு பாதி பச்சையாவு தா இருக்குமா அதுல பாத்தீங்கன்னா ஐந்து இதழ் கொண்ட சிவப்பு நிற செம்பருத்தி
இப்போ வந்து எல்லா அதுதா தோழி நானுமே சொல்ற எல்லா இலைகள்லுமே வந்து அந்த பச்சை கலர் இருக்கதா செய்யு அந்த பச்சை கலர் மூலியமாதா அது வந்து அதுக்கான உணவு எடுத்துக்குது அதுக்கான தேவையான சத்துக்கள எடுத்துக்குது நீங்க சொல்ற மாரி பாதி வெள்ளையாவு பாதி ப ச்சையாவு செடிகள் இருக்குதா அந்த பச்சையா இருக்கிற நிறம் மூலியமா மட்டுந்தா அது சுவாசிக்குது
ஆமாமா
செரி தோழி உங்க வீட் என்ன மாதிரியான பூச்செடிகள்லா பூச்செடிகள்லா தோழி வச்சுருக்கீங்க
ஆ செம்பருத்தி வச்சிருக்க மா அ ஐந்து இதழ் கொண்ட செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி அப்புறோ ம் சந்தனமல்லி சங்குப்பூ அப்டிங்கிற கொடி ஒரு கொடி வச்சிருக்கமா
ம் ஹூ செரி தோழி நீங்க இந்த சந்தன மல்லி சந்தன மல்லி சொல்றீங்க இல்லையா அது வந்து எப்டி தோழி அந்த செடி நீங்க பராமரிக்கிறீங்க பூக்குதா உங்க வீட்ல
ஆ பூக்குமா அத பாத்தீங்கன்னா கீழ வ அது மேல போய் பூக்குற செடி கீழ வச்சி மாடில ஏத்தி விடணுமா கொடி மாதிரியான பூ அப்டிங்கற செடி அப்டிங்கறதுனால அ கீழ வச்சி அத வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்ததுக்கு அப்றோ ம் மேல வந்து காய்த்து விடணுமா
ம் ம் ம் மேல ஏத்துறதுனா நீங்க என்ன மாதிரியா ன செய்முறைகள்லா செய்வீங்க தோழி
ஆமா மேல ஏத்துறதுக்கு பாத்தீங்ன்னா ஆ ஒரு கயிறு கட்டி ஒரு மரத்துல ஏத்திட்டு மரத்தல இருந்து ஒரு சின்ன மரோ இருக்கு சீ த்தாப்பழ மரோ அதுல ஏறிட்டு அதுலேந்து ஒரு கயிறு கட்டி அ மேல ஏத்துனம்மா
நீங்க சொல்றது வந்து தவறான வழிமுறை தோழி இப்ப நீங்க ஒரு செடியோட இன்னொரு செடிய சேர்த்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு செடி மட்டுந்தா உங்களுக் கு நல்லா வளரு
நீங்க எப்டி செய்ணு அப்டின்னா ஒரு மூங்கியோ இல்ல ஒரு கம்பையோ கீழ நட்டு அந்த செடிக்கு பக்கத்துல நட்டு அந்த செடிய வந்து நீங்க கட்டி விடணு கட்டிவிட்டு அந்த செடி பார்த்தீங்னா அந்த காம்புல மட்டுந்தா படரு
ம்
அப்டி படரும்போது நீங்க மேலே உங்களுக்கு ஏறிடுச்சு அப்டின்னா நீங்க அத பந்தல் மாரி கூட மேலே நீங்க அமைச் சிக்லா தோழி இல்லனா உங்களுக்கு அந்த சீத்தா பழோ மரோ பாத்தீங்கன்னா எறந்துபுடு தோழி இருக்காது காய்களு காய்க்காது ஏனா இந்த கொடி பாத்தீங்ன்னா அந்த அந்த மரத்த வந்து போட்டு அமிக்கிடு
ம் சரிம்மா நா தவறா செய்த்துட்டே ஆ திரும்ப நா கரெக்ட் வக்கிறம்மா
ம் ஆ ஓகே தோழி அது பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு மூங்கில் மட்டு நடக்கூடாது ரெண்டு அ ரெண்டு ரெண்டு மூங்கிலு கொஞ்சோ இடைவெளி விட்டு நடனு ஆ நட்டு நீங்க அந்த மூங்கில்ல தா நீங்க அந்த கொடியை வந்து சுத்தி விடணு
சரிம்மா
ம் சுத்தி விட்டு நீங்க தண்ணி பாத்தீங்ன்னா அதுல அதிக அளவு ஊத்தக்கூடாது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ ஒ ஒரு நாளைக்கு ஒரு தடவ தா தோழி நீங்க அதுக்கு தண்ணி ஊத்தணு
அப்டியா
ஆமா தோழி தண்ணி வந்து நெறைய ஊத்தக்கூடாது பூச்செடிக்கலா
சரிங்ம்மா
அதே மாரி நான் இல்ல வெயில் நேரத்திலியு பாத்தீங்கன்னா நம்ம எந்த செடிக்குமே தண்ணி ஊத்தக்கூடாது தோடி நல்ல வெ யில் நேரத்துல ஒண்ணு காலையில ஊத்தணு இல்லைன்னா சாய்ந்தரோ
ஆமா வெயில் நேரங்கள்ல ஆ செடியோட செட் வேர்கள் பாத்தீங்கன்னா வெப்பமா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம பச்சை தண்ணீரை போய் ஊத்தும் போது செடி வந்து வீணா போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குமா
வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம ஊத்தக்கூடாது பூச்செடிக்கெல்லா பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி கையால தா தோழி தெளிச்சு விடணு
சரிமா சரிமா
அ காலை உணவு என்ன தோழி
காலை உணவு இட்லி தா தயார் பண்ணணுமா
ம் அதுக்கு தொட்டுக்க
காரச்சட்னி செய்யலான்னு இருக்கே கார சட்னி என்னுடைய அ கொழந்தைக்கு ரொம்ப
ம் ம் நா சொல்ற மாரி நீங்க சட்னி செஞ்சு பாருங்க தோழி நல்லா இருக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா தக்காளில்லா தேவைப்படாது வெறு வெங்காயம் மட்டும் எடுத் க்கிட்டு பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ அத மட்டு எடுத்துக்கிட்டு நீங்க வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நறுக்கி வச்சுக்கோங்க நறுக்கி வச்சுட்டு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ண ஊத்திட்டு
ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடல பருப்பு ரெண்டுத்தையு நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு கருக வுட்டுறக் கூடாது பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு தட்ல மாத்திற்ணு அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா திருப்பி கொஞ்சமா எண்ண ஊத்தி அதுல பாத்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயோ இருக்கு இல்லையா இந்த வெங்காயத்தை போடணு வெங்காயோ பாத்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு தா நம்ம வதக்கணு ரொம்பெல்லா வதக்கிடகூடாது வதக்கிட்டு அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா ரெண்டே ரெண்டு துண்டு இஞ் சி ரெண்டு துண்டு பூண்டு அப்றோ பாத்தீங்கன்னா அதுல மிளகா வெங்காயோ வதங்கினதுக்கு அப்றோ தா நம்ம மிளகா சேக்கணு மிளகா சேத்துட்டு இதையு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமும் ஒரே ஒரு துண்டு புளி ஒரு பின்ச்சளவுக் புளி அதையூ சேர்த்து நல்லா வதக்கிட்டு நீங்க அதிலேயே எறக் இருக்கும் போது உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நீங்க எறக்கிட்ணூ எறக்கிட்டு அதில பாத்தீங்கன்னா நீங்க அ நம்ம வதக்கி வச்சிருக்கே உளுந்து கள்ள பருப்பு இந்த வெங்காயோ எல்லாத்தையூ கொடுத்து ஒரு சுத்து விடணூ ஓ மிக்சியில போட்டு ஒரு சுத்தி விட்டுட்டு அதுல பாத்தீங்கன்னா ரவ்வோண்டு வெள்ளோ போடணூ ஒர ஒரு செட் டு வெள்ளோ போட்டு அரைச்சி பாத்தீங்கன்னா ஆ உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டா இருக்கோ தோழி நீங்க இந்த சட்னிய நீங்க செஞ்சு பாருங்க தோழி கண்டிப்பா உங்களோட குழந்தைங்களுக்குலா பிடிக்கூ தோழி
சரிங்ம்மா
நம்ம எப்பவுமே வெங்காய சட்னியா இருக்கட்டும் இல்ல ஏதாவது சட்னிக்கு வெங்கா இது மெளகா போட் ட்டு வதக்கும் போது வெங்காயத்துக்கு அப்புறந்தா நம்ம மெளகா போடணூ தோழி அப்பதா தோழி அது வந்து ருசி குடுக்குது நா இப்ப தா தோழி அதய கண்டுபிடிச்சே
அப்படியாமா நீங்க சொன்ன சட்
ஆமாந் தோழி நேரம் முடிந்து விட்டது தோழி மீண்டும் வேற ஒரு அழைப்பில் சந்திப்போம் தோழி
சரிம்மா நன்றி